ஹலோ கேக்குதா உம் சொல்லு இதா சும்மா வீட் வேல பாத்துட்டு இருக்கேன்
வீட்டு வேலயா
ஹம் நீ என் பண்ற இல்ல உடம்பு சரியில்ல லீவ் எடுத்துட்டேன்
ஃபுல்லா லீவ் எடுத்துட்டே ஜாலியா உட்காந்துக்கற
இன்னும் சுத்தமா உடம்பு முடியல அதான் லீவு எடுத்துட்டேன் ஆஹ எனக்கு தெரிஞ்சு செவன்டி ஃபைவ் கீழன்னு நெனைக்கிறேன்
ஆஹ் போடு பைன் போடுவாங்க போடு கெட்டு கெட்டு
போன டைமே சிக்ஸ்டி பர்சன்ட் தான் இருந்துச்சு ஃபைன் போடல அவங்க ஏன்னா எங்க டிபார்ட்மெண்ட் எங்க டிபார்ட்மெண்ட்ல எங்க க்ளாஸ்க்கு மட்டு ஃபைன் போடல அது யானே தெரியல
ம் எத்தன அரியர் வெச்சிருக்க
அரியர்லா ஒரு அரியரு இல்ல எல்லா செவன்டி ஃபைவ் பசன்ட் மேல
அப்டியா எப்டி அரியர் வெக்காமா இருக்க
படிக்கிற பொண்ணு உன்னைய மாரி இல்ல
ஓ ஜாலியா இருக்க
ஆமா வீட்ல வேலய பாத்துட்டு ஜாலியா இருக்க வந்து பாத்துட்டு போற
ம்
ஏங்க நீங்க வேற நானே கடுப்புல ஒக்காந்துருக்கே
அப்பறோம் காலேஜ் லைஃப்லா எப்டி போது நீ சாப்படவேல
போகுது நல்லா என்ன கொஞ்சம் இதா போகுது ஆமா ஊன்ட்ட ஒன்னு கேக்கணுனு நெனச்சே நா ஒண்ணு வாங்கணுன்று இருக்கேன்
என்னது
நா படிக்கிறக்கு ஒரு விஷயோம் வாங்கணோனு இருக்கேன் போன் வாங்கனோனு சொல்லிட்டு இந்தேன்ல செட்டம்பர்ல அந்த பிராண்ட் போன் வாங்காம இந்த போன் அதுலயே டேப் வாங்கலான்ட்டு இருக்கேன்
ஓகே
பெட்ர் ஐடியாவா
பெட்ர் ஐடியானா அது உனக்கு இருக்குற யூஸ பொறு த்து நீ காம்ச்ச அதே டேபு நீ காமிச்ச அதே டேபு என் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் வெச்சிருக்காங்க
அ
ஒருத்த வாங்கனா ஆ ஃபர்ஸ்ட்டு அது வந்து வெல அதிகமா தா இருன்ச்சி அப் திடீர்னு கம்மியாச்சி வந்த புதுசுலே எப் ஃப்ரெண்டு ஒருத்த வாங்குனா அவ எதுக்கு வாங்கனானா சும்மா இந் ட்ரேடிங்கு அதொல்லா பண்ணிட்டு இருப்பேனு சொல்லி வாங்குனா
ம்
வாங்கி அவ எதோ கொஞ்ச நாள் பண்ட்ருந்தா அப்புறோ சும்மா இருந்துட்டு அத பாத்துட்டு இன்னோருத்தனோ வாங்கினா வாங்கியதுல பண்ணணு நெனைக்கிற சார்ஜ் கம்மியா அதுல ஒக்காந்து ரீல்ஸ் பாக்க ஆரம்பிச்சிருவா
அ
அதுல கேம் வெளையாடுவான்
எனக்கு அந்து யூஸ்க்குல்லா இல்ல எனக்கு என்ன யூஸ்க்குனா எடிட்டிங்க்கு எனி ஃபோன் ரொம்ப ஹாங்க் ஆக ஆரம்பிச்சிருச்சி ஏனா ஃபுல்லா ஃபோட்டோஸ் வந்துட்டே இருக்கு கொஜ கொஜன்னு அப்ப வந்து ஹாங் ஆக ஆரம்பிச்சிருச் செரி நேத்து கூட வாட்ஸ்அப்ல வோட் வாட்ஸ்அப் ஃபோட்டோ சம்திங்னு நெனைக்கிறேன் ஃபோட்டோஸ் சும்மா ஃபோட்டோஸ் சும்மா ஸ்கரோல் பண்ணிட்டு இருக்கேன் செம்ம ஹாங் ஆகுது ஒரு நம்பர் எடுக்கிற ஹாங் ஆயிருடுச்சேன்னா ஃபுல்லா ஃபோட்டோஸா வருதா
உம்
அதனால அதனால த்தமா அத வாங்கிட்டு அது போட்டு யூஸ் பண்ணிடலாமான்னு பாக் கிரெடிட்டிங்க்கும் அப்புறம் படிக்கிறதுக்கு வேணும் எவ்ளவு நாள் தான் உங்க லேப்டாப்பே வைக்கிறது அத எப்ப வாங்கறது அதுல வந்து எடுத்தா ஃபைவ் சிக்ஸ்டி எடுக்கணுமா டூ பிஃப்டி சிக்ஸ் எடுக்கணுமா
அது உங்களுக்கு நெறைய யூஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு போயிக்கலாம் எப்படியும் வந்து ப்ரைஸ் டிஃப்ரன்ஸ் வரும்
ப்ரைஸ் வந்து ஒன் டுவெண்டி எயிட் வந்து தேர்ட்டி டூ வருது அதே வந்து உனக்கு டுபிஃப்டி சிக்ஸ் வந்து ஃபோட்டி ஃபைவ் வருது அதே வந்து ஃபைவ் கிட்ட இருக்கிறது வந்து செவன்டி கிட்ட வருது எயிட்டி சிக்ஸ்சிக்ஸ்டி வருது
சிக்ஸ்டி த்ரீ தௌசண்ணா
உம்
உம் உம் அவ்வளவு குடுத்து போறக்கு நீ கம்மியா ரேட்ல எடுத்துக் லாம் என்ன அத நீங்க பாாத்து யூஸ் பண்ணணும் அவ்வளவுதான்
என்ன டூ பிஃப்டி சிக்ஸ் எடுத்துனா ஃபோட்டி ஃபைவா அது எடுத்துட்டு பேசாம ஃபோட்டோ வரத அப்ப அப்ப வரவர டெலிட் பண்ணிட்டுதான் இருப்பேன் வச்சுக்கவே மாட்டேன் அவ்ளோலாம் அப்ப அப்படி பண்ணிக்கலாமா இல்லனா இப்ப இதுதான் இருக்கு ஃபைவ் சிக்ஸ்டின் இருக்கணுமா
இல்ல இது டூ பிஃப்டி சிக்ஸ் போதும் ஏன்னா சிக்ஸ்டி குடுத்து இருக்கிறதுக்கு அதுல அவ்வளவெல்லாம் அது ஒர்த் இல்ல அது தேட்டி டூ ல எடுத்துலாம் ஒன் டுவெண்டி எய்ட் எடுத்து
ஒன் டுவண்டி எயிட் செட் ஆகாது ஏன்னா ஆப்ஸே அது ஏத்தி வக்கணும்
இப்போ நீ இது கொஞ்சம் ஒரு ஸ்டோரேஜ் அதிகம் ஆறதுக்க டென் தௌசண்ட் பிப்டீன் தௌசண்ட் குடுக்கறதுக்கு நீ அதுக்கு ஏத ஸ்டோரேஜ் வேற ஏதாச்சும் வாங்கி வச்சு அதுல இருந்து நீ டிரான்சர் எல்லாம் பண்ணிக்கலாம்
ஹிம் அத டூ பிப்டி சிகிஸ் எடுத்தரலாமான்னு யோசிக்கிறேன் டூ பிப்டி சிக்ஸ் தான் இல்லைனா அதுக்கு மேல எடுக்கு க்குனு ஓன் பிப்டி சிக்ஸ் எடுத்தரலாம் நாம அப்பிடின்னு பாத்துட்டு இருக்க நாள ஆனா எப்ப எடுக்கிறது இயி எம்ஐ எடுக்கிற மாரி இருக்கும் டவுன் பேமண்ட் எவ்வுளோ கட்டுனு எதுமே இன்னும் தெரியாம இருக்கேன் அது இல்லாம இந்த பிராண்ட் நல்லா இருக்கா இன்னொரு பிராண்ட இருக்கு
ம்
ஆஹ சாம்சங்கேட பிராண்ட் எது எடுக்கறதான்னு பாக்குறேன்
உம் இதான் கொஞ்சம் யூசர் பிரண்லியா இருக்கும்
ஆய் பேட்டோடது
ஹிம்
அதுல சாம்சங் பாத்தது வந்து டென் எஸ்யி சம்திங்னு நினைக்கிறேன் அது வந்து சிக்ஸ்டி கிட்ட வருது
உம்
அதுக்கிதே எடுத்துரலாமா
நெக்ஸ்ட் மன்த்து
ஓக்கே
நெக்ஸ் மந்த் என் டாட் அதுக்கு அடுத்த மாச ஸ்டார்டிங்ல எப்படின்னா எனக்கு டவுட் பேமெண்ட் கட்டி எடுக்கற மாரி பாத்தா இப்ப என்ட ஒரு பைஃவ் இருக்கு
ம்
பைஃவ்வுதான் இருக்கு அதுல வந்து எப்ப இருந்தாலும் ஆஹ டூ எடுத்து த்ரீ டூ பைவ் இருக்கு இப்ப எங்கிட்ட நெக்ஸ்ட் மந்த்க்கு ஒரு டென்னு எப்புடியா சேத்திட்டேனா டவுன் பேமெண்ட் டென் போட்டு எடுச் பேலன்ஸ் கூட இஎம்ஐ போட்டுக்கிலாமா
ம்
யோசிக்கிறன் ஏனன்னா இப்போ எடிட் டிங்கு சர்டிபிகேட் வாங்கி வச்சிருக்கேன்
அதுக்கும் ஒரு ஆ இப்ப போன டைம் நீ எடிட்டிங்க்கு ஒரு இது பண்ணிட்டு இருந்தல அங்க கேக்குறேன்ல கேட்டியா
உஹம் அது மொத்தமா க்ளோஸ் ஆயிச்சு
வேறயெங்க இய்மெல் அந்த மாரியி
ம்ம் வேற எங்கயறன்னா இந்தந்த கனெக்ஷன் எப்டியே கட் ஆயிருச்சு அதுக்கு மேலனா போட்டோ பிரரேம்ஸ்க்கு தான் வந்து அவங்ககிட்டதான் வந்து இருக்கான்னு கேட்கனும்
அவங்கிளட்ட கேக்குறது வேஸ்ட்டு புல் டைம் தான் சொல் சொறாங்க அவங்க என்ன குடுக்குவேல அங்கேயே அவைலபிள் தான் என்னா மார்னிங் போனா ஈவினிங் வரையும் இருக்கணுமா அப்ப காலேஜ் அப்பப்பா
ம் அந்த மாரிதான் இல்லன்னா இந்த மாரி ஸ்டார்ட் அப் தான் குட்டி குட்டிே அவங்களே வந்து பண்ணி அனுப்புறவங்க மட்டும் தான் இப்டி தருவாங்க
இல்ல நான என்ன பண்ணலான் இருக்கேனா ஆ நான அந்த சர்டிபிகேட் வாங்கினேன் நா அவங்களே எனக்கு ஒரு வெப்சைட் சொல்லி குடுத்தாங்க அந்த வெப்சைட்ல கிளைண்ட் நம்ம எடுத்து நம்ம கிளைண்டட்ல பேசி டெலிகால் டைப்பேசி அவங்களுக்கு இருந்து நம்ம நம்ம ஆர்டர் வாங்கி அமௌண்ட் நம்ம பிக்ஸ் பண்ணி குடுக்குற மாரி லைக் போஸ்டர் எடிட்டு அந்த மாரிலாம்
ஓகே ஓகே உம் நா நெக்ஸ் மந்த் டிர்ப் டிர்ப் வேற போகணும் என்ன பண்றதுன்னு தெரியல
எங்க ட்ரிப் என்னலாம் பிளான் போட்டுச்சுரிகிங்க ட்ரிப்புக்கு
பிளானிங் இருக்கு இப்ப வந்து நெறைய பேர் இருக்காங்க பாய்ஸ் ட்ரிப்புக்கு பிளேஸ் சூஸ் பண்ணணும் அப்பறம் இப்ப என்னடனா ஒர்க் வேற தேடணும் ஒர்க் இருக்கு இப்ப வந்து அவேலபிளா இருக்கு ஒன்னு ரெண்டு ஆனா எனக்கு அது வந்து சேட்டிஸ் விடா இல்ல நெறைய இருக்கு கொஞ்சம் காந்திபுரம் அந்த மாரிலாம் இருக் ஆனா அதெ எல்லாமே பாத்தீங்கன்னா சின்ன கம்பெனி போஸ்டிங் அந்த மாரிதான் ஸ்டார்டிங் இ வந்து நான் ஏதாச்சும் கோர்ஸ் போட்ட மொதல்ல எக்ஸ்ட்ரா போ முடியும்
சரவன பெட்டி மாதிரி ட்ரை பண்ணு
சரவணம்பட்டி போகலாம்
அங்க ட்ரை பண்ணேன் எங்க ஜாப் நல்லாதானே பிடிக்கும் ஐடி ஃபீல்டு அந்த மாரி
ஓகே ஓகே ஆஹ இப்போ என்னத ஆனா வேற ஏதாச்சும் கோர்ஸ் பண்ணனும்
உம்
கோர்ஸ் பண்ணிட்டுதான் வந்து பெட்டர் ஜாப் போ முடியாது வரைக்கும் இந்த மாரி பிப்டி டூ டுவண்டி அந்த ரேஞ்சுகுள்ளே ட்டு இருக்கு மாரி இருக்கும் அது இல்லாம ஒரு நார்மலான நான் டெக்னிக்கல் கம்பெனி தான் போ முடியும்
உம் அப்ப வந்து நீ கோர்ஸ் பண்ற முடியும் அந்த அமௌண்ட் வந்து இப்ப சேலரி வாங்க படி கோஸ் பந்தக்கு அப்படி இருக்க மாதிரி இருக்கணும்
உம் அதுதான் இந்த இதுல வரறது வந்து மேக்சிமம் வீட்டுக்கு குடுக்குற மாதிரிலாம் இருக்காது
இல்லன்னா ஒர்க் ஃரம் ஹோம் மாரி ட்ரை பண்ணு
பாத்துட்டுக்க இப்போதக்கும் எனக்கு பெட்டரா இது கிடைக்குமா அதான் பாத்துட்டு இருக்கேன் இப்போ வந்து இருக்கு நான் வீட்டுல சும்மா உக்காந்து
நம்ம ஷாப்பிங் இது மாதிரி அந்த இதுல போயிட்டு
உம்
ப்ரம் ஹோம் மாதிரி ட்ரை பண்ணினா ஆனா என்ன அங்க ஷிஃப்ட்ட் கணக்கு தான் வரும்
உம் இன்னொன்னு இருக்கு பின் என்னன்னா நிறைய வேலை இருக்கு இப்ப நான் அததெல்லாம் போயிட்டேன்னா அடுத்து சென்ன வந்து கோர்ஸ் கான்சன்ட்டேட் பண்ண முடியாது அதுக்கடுத்து வேற ஏதாச்சும் படிக்கும் போது கான்சன்டே் பண்ணடியாது இப்பதக்கு பேருக்கு வேலைக்கு போகதான் முடியமே தவிர வேற எது பண்ண முடியாது எனக்கு ஒரு கம்ஃபர்டபிளான ஜாபா இருந்த மட்டும்தான் நெக்ஸ்ட் வச்சு மூவ் ஆவேன் கஷ்டமா இருந்துச்சு ந அதே பாத்துட்டு ஒக்காந்துடுவேன்
இதே ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருந்துச்சுன்னா உனக்கு ஷிப்ட் கணக்கு கொடுப்பாங்களா மத்தஷ்ட டைம்ல வந்து இங்க வந்து படிக்கலாம் ஷிஃப்ட் டைம் வேலைய பார்த்துட்டு நாங்க பாத்து சொல்ல
உம் அதுதான் பாக்குறேன்
உஹம்
உஹம் என்ன பண்றோன்னு தெரில இப்போதைக்கு பாக்குறேன் அதுவும் இல்லாம் வீட்லயே வேற எதாது ட்ரை பண்ணலா ட்ரை பண்ணலா கேட்டுட்டு இருக்காங்க
உஹ்
உம் அதனாலதான் இப்போதைக் மு ஏதாச்சும் ஒரு சின்ன இதுக்குள்ளே போய் அப்பறம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அந்த மாரி ஏதாச்சும் கோர்ஸ் எடுத்து பண்ணி அதுக்கடுத்து வேற ஏதாச்சும் அந்த டொமைன்ல போயிடலாம் இருக்கேன்
எனக்கும் கொஞ்சம் ஆர்டரு புடிச்சு குடு
உம்
இதுக்கு இததெல்லாமே சேர்த்து எடிட்டிங் இந்த ஃரேம் ஒரு பிஸ்னஸ் மாதிரி
உஹ்
அதான் நானும் அத பண்ணிட்டுதான் இருக்கேன் என்ன இந்த மூணு நாள் காலேஜ்ல கொஞ்சம் இதா இருனால எதுவுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல அந்த ஒரு இதுல இருக்கு நீயாச்சும் பண்ணனும் எல்லாமே
ஆஹம்
அதா கொஞ்சம் நீயும் ஆர்டர் எலாம் புடிச்சு குடு
ஓகே ஓகே உம்
ம்
ஓகே ஒரே நிமிஷம் நான் சாப்பிட்டு வந்தரட்டா நான் இன்னும் சாப்பிடல
ஓகே
உம் பசிக்குது போய் சாப்பிட்டு வந்துருறேன்
ஓகே ஓகே
உம்